அல
ஆ நா ரொம்பவே நல்லா இருக்கே நீங்க என்ன
ஆ நா நல்லாருக்கே தோழி இப்பதா அறுவாயத்துக்கு வந்தே தோழி
வேலையா இருக்கீங்களா சரி ஆமா நானுமே வந்துட்டு வீட்டில இருந்து வேல பார்க்கறது சில நேரங்கள்ல நேர்ல போயிட்டு ஆன் சைட் ஒர்க இருக்கும் ஆனா நமக்கு ஆமா அந்த நேரம் வந்து ஒரு மே சமநிலைப்படுத்துறது ரொம்பவே சிரமமா இருக்
ஆமா தோழி ஆமா தோழி காலையில ஐந்து மணிக்கு இழந்தோனா தோழி இரவு பத்து மணி வர க தொடர்ச்சு வேல இருந்துட்டுதா இருக்கு தோழி பாத்தீங்கன்னா
அந்த பத்து மணிக்கும் நமக்கு முிடிஞ்சு அது ஒரு ஓய்வு கிடைக்கிறது
ஓ ஓ ஆ ஆமாந் தோழி ஆமா தோழி சரிங்க தோழி காலையில உணவுெல்லா நீங்க எப்படி தயாரிக்கிறீங்க தோழி காலை உணவு மதிய உணவுெல்லாம் சேர்த்தே தயாரிச்சுடுவீங்களா
ஆமா நம்ம வேலைக்குன்னு போறோம் அப்படிங்கும் போது பாத் தீங்கன நம்ம சில விஷயங்கல நம்ம மேனேஜ் பண்ணித ஆகணும் முதல் நாள் இரவே வந்துட்டு மறுநாள் கால என்ன சமைக் க்கணு அப்படிங்கறத ஒரு திட்டமிட்டு வெச்சுடுவே அ ஒரு லைட்டான உணவுகள் ஈஸியா முடிய போறதுன்னா காலையிலே எந்திரிச்சு சமைச்சுப்பே இல்ல ஒரு ஆ ஆ மத்தபடின்னா அந்த ஒரு பூண்டு உரிச்சு வெக்கிற து இல்ல ஒரு முக்கியமானதுனா வந்துட்டு நா நைட்டே ஏற்பாடு பண்ணி வெச்சர்றது காலையில எழுந்திருச்சு ஒரு ரெண்டு அடுப்பமா வச்சு ட்டு நம்ம காஃபி போட்டு முடிச்சதொனிமே வேகமா சமைக்க ஆரம்பிச்சிடுவ ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்குள்ள குழந்தைங்க எழுந்திரிக்கிறதுக்குள்ள நா
அப்பிடியா தோழி பரவால்ல அ தோழி நல்ல சுறுசுறுப்பா வேல செய்றிங்க தோழி
ஏன்னா வேற வழி இல்ல கொழந்தை வந்து ரொம்ப சின்ன கொழந்தையா இருக்கிற வயசு நம்ம வந்துட்டு அவ முழச்சுட்டானா நம்ப அவ ன பாக்கதா நமக்கு நேர இருக்கு அப்பயுமே சில நேரங்கள்ல நம்ம கொஞ்சோ தாமதமா எழுந்திரிச்சிட்டோம்னா அன்றைய பொழுது அவனையும் பாக்க முடியாம நம்ம இந்த சமையலும் பண்ண முடியாம ஒரு தவிப்பாயிடு
ஆ ஆ
ஆனா நீங்க சாதம்ங்கும் போது காலையில ஒரு எத்தன மணிக்கு எடுப்பிங்க நம்ப ரொம்ப சீக்கிரோ சமச்சு ட்டாலு மதிய உணவுக்குள்ள அந்த சாதம் கொஞ்சோ ச ஒரு மாதிரி ஆயிடுது இல்ல
ஆமா தோழி ஆமா தோழி நா வந்து காலையில ஐந்து மணிக்கு எழுந்தேனா தோழி காய் மொத நாளே என்ன செய்ய லா அப்படிங்கிறது யோசனை இருக்கு தோழி ஆனா வந்து காலையிலதா நா அந்த காய கட் பண்றது எல்லா வேலையு வெச்சுப்ப தோழி அ அது ஏனா மத்யானோ வரையு கொஞ்சோ நல்லாருக் கு அப்படிங்கிறதுனால நா காலையில எழுந்துதா தோழி பாத்து இந்த காயெல்லா கட் பண்ணி வெச்சுட்டு ஒரு ஆறர மணிக்கெலா பாத்திங்கனா அடுப்புல ஒலைய எடுத்து வெச்சுருவே தோழி இன்னைக்கு வந்து நா வந்து சப்பாத்திதா செஞ்ச தோழி வந் து டெய்லி சாத எடுத்துட் போறது ஒரு மாரியா இருக்குதுனுட்டுனு இன்னைக்கு வந்து சப்பாத்தியும் அரிசி குமாவு தயார் செய்த தோழி குருமா ம் காய்கறிகள்லா போட்டு குருமா செஞ்சுட்டு தோழி வெங்காய தொக்கு அது செய்து வெச்ச தோழி
நல்ல விஷய தா நானுமே மொதநாளே வந்துட்டு அசைவ உணவுகள்லா மொத நாள் இரவே இந்த கல்லைலா பட்டாணிலா ஊரப்போட் டு வெச்சிடுவ ஆனா எங்க வீட்ல என்னனா இப்ப கொழந்தைக்கு சமைக்கணுனு நா காரமில்லாம சமைச்சுறே இன்று காலை கூட பாருங்க நா வந்துட்டு ஒரு வெஜிடபிள் சாதந்தா செஞ்ச ஏனா கொழந்த வந்து நேத்து ஸ்கூலுக்கு குடுத்து விட்டத சா சாதோ பருப்பு சாதம் குடுத்து விட்டே மிஸ் திரும்பி எங்களுக்கு தொடர்பு கொண்டே அவங்க ஸ்கூல்ல இருந்து சொல்லிட்டாங்க புடிச்ச சாப்பாடா குடுத்து விடு ங்க அவ சாப்டவே இல்ல ஆனா பசிக்குதுன்னு அழு க்குறா அப்டின்ட்டு அ செரின்ட்டு இன்னைக்கு ஒரு காய்கறி சாதம் செய்யலா காரமே இல்லாம செய்யுணுன்னு செஞ்சுடோ நம்ம காலையிலயே அவசரமா கிளம்பம் போது நா ஒரே சாதமா செஞ்சுட்ட அது என்னன்னா என் கணவர் சுத்தமா தொடவே இல்ல ஒறப்புல்லாத சாதம் எனக்கு வேண் தானு நம்ப ஒரே நேரத்துல ஏதாவது செய்யம் போது மூன்று வகை இரண்டு வகை அந்த மாதிரி சிக்
தோழி இப்ப வந்து தோழி இவ என் பையனுக்கு பாத்தீங்கன்னா இப்ப சப்பாதிக்கு அவனுக்கு குருமா தான் புடிக்கும் ஏன் வீட்டுக்கறவங்களுக்கு தொக்கு தான் புடிக்கும் அதனால நா என்ன பண்ணிட்டு ரெண்டயுமே செஞ்சுட்டேன் தோழி வந்து ஏன்னா நா பா மகனையும் பாக்கணும் அதே நேரோ கணவரையும் பாக்கணும் அதனால என்ன பண்ணிருவேன் தோழி கொஞ்சோ நான் ரெண்டு காய்கறி செஞ்ச்சுருவேன் தோழி டெய்லியும் என்ன வேலை இருந்தாலும் ரெண்டு காய்கறி பண்ணி ஒரு முட்டை வெச்சுருவே தோழி
நீங்க சொன்னதுதான் நானுமே ஆனா எப்படின்னா நான் வந்துட்டு புள்ளைக்கு புடிக்கும்ட்டு சப்பாத்தி இந்த பூரி தா அவன் வந்து எப்டினா சப்பாத்தி சாப்ட மாட்டான் பூரி தான் சாப்டுவாங்க பூரிங்க போது பூரி கிழங்கு செய்யற மாதிரி ஆயிடுது ஆன இவங்க வந்துட்டு பூரி கிழங்கு பூரினா சுத்தமா சாப்ட மாட்டேன் எனக்கு சப்பாத்தி நீங்க ஒரு காரமான தக்காளி தொக்கு அந்த மாதிரி தான் நம்ம செய்யற மாதிரி ஆகுது ஆனா நிச்சயமா எங்கள் வீட்லயும் தினமும் ஒரு முட்டை மட்டும் அது எந்த எந்த உணவா இருந்தாலுமே முட்டைய வந்துட்டு நம்ம அடிஷ்னலா எடுத்துக்கிறது தினமுமே அதை அவிச்சறது அதே மாதிரி சமையல் வேலைகள்ல சாதம்னா நான் லாஸ்ட்டா செய்வேன்
ஆ அப்படியா தோழி செரிங்க தோழி செரிங்க தோழி இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு தா செஞ்சுடேன் நேத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா தோழி நான் வந்து பூண்டும் மிளகும் போட்டு கொழம்பு வச்சுட்டு தோழி முட்ட முருங்கைக்கீர முட்டக்கோசு பொரியல் இது மூணுமே செஞ்ச தோழி பாத்தீங்கன்னா
வேலை நாட்கள்ல ஒங்களுக்கு முருங்கைக்கீரை எல்லாம் வந்துட்டு அதை எடுக்கதா அந்த
ஆ இல்ல தோழி இப்ப வந்து காலையில கெடைச்சா காலையில செஞ் து கொஞ்சோ கஷ்டமா இருக்கும் தோழி சாயந்தரத்துல நம்ம அ ஆ காய்கறி அஹ் சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டோம் வேனா தோழி வந்து சாயந்தரமே உருவி ஆ ஒரு நெகிழி பைல போட்டு முடிச்சு போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வெச்சிருவ தோழி அத வந்து கொஞ்ச கொஞ்சமா எடுத்து போ வே இன்னைக்கி தேவை அப்டின்னா இன்னைக்கி பயன்பாட்டுக்கு தேவையானத எடு எடுத்து வச்சு பயன்டுத்திட்டு மீதிய வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வெச்சிருவ தோழி மறுநாளுக்கு அதை யூஸ் பண்ணி பயன்படுத்துவ தோழி
அது சுவை மாறாம இருக்கா உங்களுக்கு ஏன்னா அந்த மாரி கவர் குள்ள வைக்கும் போது நா கீரை ரொம்பவே நா யோசிப்பே கீரையை வச்சுட்டு அதோட சுவை மாறிடுமோ டின்ட்டு ஆனா நகரத்தில இருக்கும் போது உங்களுக்கு வேற வழியில்
வேற வழிதா இல்ல தோழி வந்து ஆனா என்ன பண்றது கெடைக்கறதே அபூர்வமா கெடைக்குது நம்மளுக்கு வந்து அதனால என்ன பண்றது தோழி கெடைக்கிறப்ப அத பயன்படுத்தி போன்னு சொல்லி வாங்கி உருவி நா நெகிழிப் பையில போட் டு வெச்சிருவ தோழி சில்வர் டப்பல போட்டு வச்சோன்னா பாத்தீங்கன்னா அது வந்து இந்த தண்ணி வந்து ஊத்தி அது ஒரு மாதிரி வீணா போயிடுது தோழி இதுவே பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் பயன்படுத்த த்துவோ அதுக்கு மேல பயன்படுத்த மாட்டோ அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சமோ முருங்கக்கீரை சூப்பு வச்சு குடுத்துருவோ தோழி பாத்தீங்கன்னா வெங்காயம் மிளகு பூண்டு அதாவது கீர நல்லா உருவி அலசி வெச்சுட்டு தோழி ஒரு மண்செ சட்டி இருந்ததுன்னா அதுல இன்னு வாசனை அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா தோழி தண்ணி ஊற்றி் அ கீரையை போட்டு மிளகு ஜீரகம் வெங்காயம் பூண்டு இதெல்லா ஒரு நசுக்கு அந்த இஞ்சி பூண்டு நசுகோவோல்ல அதுல லைட்டா நசிக்கிட்டு அப்படியே ஆ ஆமா அதுல அப்டியே எல்லாத்தையு போட்டுட்டு உப்பு கொஞ்சோண்டு போட்டு எறக்கிட்டோனா நல்ல கொதி வந்துரு தோழி அதுக்கபறோ ஏ எறக்கிட்டு குடிச்சுன்னா அப் பாத்தீங்கன்னா இந்த சளி இருமல் இருக்கிற கொழந்தைங்களுக்கு ரொம்ப பயன்பாட இருக்கு தோழி எ பையனுக்கு பாத்தீங்கன்னா சளித்த தொந்தரவு அதிகமா இருக்கு தோழி ஒரு காத்து ஜில்ன்னு ஒரு காற்றுக்குழிந்த அவனுக்கு வந்து சளிபுடிச்சுக்கு அதனால அவனுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகானுகறதுக்காகவே நா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவ பாத்தீங்கன்னா தோழி இந்த முருங்கக்கீர சூப்பு நா வெ
நிச்சயமா நானுமே இனிமே முயற்சி பண்ணி பாக்குறே நா வந்துட்டு அந்த அந்த காம்பு எடுக்கறது த அது வீணா போயிடுமோ ங்கறது
அப்டியெல்லா இல்ல தோழி இன்னு சொல்ல போனீங்கன்னா அந்த கீரையோட அந்த காம்புளையு தான் அதிக ச சத்து இருக்குன்னு சொல்றாங்க தோழி
ஓ சரிங்க நிச்சயமா நா முயற்சி பண்ற ஆனா வேலைக்கு போகும் பெண்கள்ங்கும் போது பல சிக்கல்க எதிர் கொள்ள வேண்டியதா இருக்கில்ல நம்ம வந்துட்டு இப்ப ஆண்கள் வேலைக்கு போறாங்கனா அவங்க வேலைக்கு போறங்க வீட்டுக்கு வந்தறாங்க அவங்க அத பாத்தறாங்க நம்ப வந்து குழந்தைங்க வந்துட்டு படிக்க வைக்கிறதா இருக் கூட நம்ம வரல் தாமதமாகு போது அந்த குழந்தைங்க சாய்ந்திரத்தில வந்துட்டு என்ன சாப்பிடுவாங்க ஆ எங்க இருப்பாங்க அங்க படிப்பாங்க இந்த மாதிரி பல
ஆமா தோழி எவ்வளவு வேலைகள் இருந்தாலு குழந்தைகள் மேல தனியே கணவர் என்ன பண்ற ரங்க அவங்களுக்கு நம்மளுக்கு இப்டி மொத்த குடும்பத்தையுமே நம்ம வந்து யோசிக்கிட்டு அதோட சேந்து வேலையு பாவிச்சிட்டு இருக்கோ
நிச்சயம் ஆனா வந்துட்டு அதுக்கு நமக்கு ஒரு சப்போர்டான ஒரு கணவர் அமைஞ்சுட் டங்னா அது நமக்கு ஒரு நல்ல ஒரு பேலன்சிங் ரொம்ப ஈஸியா பண்ணிட முடியுது தான அவங்க புரிதல் இல்லாம
து அது நீங்க சொல்றது ஆ ஆயிரம் மடங்கு வந்து உண்மை தோழி என்னுடைய கணவர் வந்து எனக்கு முழுமையான சப்போர்ட்தவிப்ப நா பெசயுறே அப்டின்னு அவங்க சப்பாத்தி தேய்பாங்க இல்ல அவுங்க பெசஞ்சி மேக்சிமம் குடுத்துருவாங்க தேங்காய எல்லா எனக்கு அவங்க தா திருவி குடுப்பாங்க தோழி பாத்தீங்கன்னா எ பையன குளிப்பாட்டி இங்க ஆறாம் வகு ஆறாம் வகுப்பு படிக்கிறா எ பைய ஆனா எ ந்து எ கணவர் சப்போர்ட் தா அவங்க குளிப்பாட்டி விட்டு வந்துருவாங்க அயன் பண்ணி குடுத்துருவாங்க கெளப்புறதுல இருந்து எல்லாமே எனக் சப்
ரொம்ப நல்ல விஷ்யோ என்னோட கணவர் வந்துட்டு இப்ப எப்டின்னா உணவுக்கு மட்டு உணவு மட்டு உதவி செய்ய மாட்டாங்க அதாவது அவங்களுக்கு அது வராது அவுங்க சொதப்பிடுவாங்க அவுங்க வந்துட்டு நீங்க ஒரு சின்னதா ஒரு அவசரமா ஒரு அசைவோ சமைக்கணு சத்த ஒரு பூண்டு உரிச்சு குடுங்கனீங்கன்னா நீங்க மொத்த சமயலுமே முடு ல்லாம் அவங்க உக்காந்துட்டு அத ரொம்ப ஸ்லோவா பண்ணி அது நம்மளே வெறுத்து போயிடணு மத் தபடி பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த உணவு தா வேணு இதெல்லா இருக்கணு அப்டின்னு ஒரு கட்டாயப்படுத்துறதோ ஒரு இது கிடையது அதே மாரி நம்ம எப்பொழுது ஒரு ஃபோன்ல வேல பாத்துட்டு இருக்கோ இல்ல அதிகமா நம்ம தொலைபேசியில பேச சர மாதிரியான வேலைகள்லாம் பாக்றோனா அது மத்த வீட்லனா என்னமோ பிரச்ச சனைெல்ல வரு ஆனா இவங்க வந்துட்டு அத ஒரு விஷயமா எடுத்து காம நம்பல ஒரு ஃப்ரீயா விட்டுறாதா இருக்கட்டு அந்த சப்போட் இருக்கிற வயசு தா நம்மளால அந்த வேலைகல்லா பாக்க முடிது
கண்டிப்பா நம்ம இப்ப இந்த சூழ்நிலையில பேசிட்டுருக்கோனா அது அவங்களோட ஒட்டு உரு புதுணையிலனா நம்மளால கண்டிப்பா செய்யவே முடியாது தோழி பார்த்தீங்கன்னா ஆ நம்ம கடவுள் வரோ கொடுத் துருக்குறாரு நம்மள நல்ல கணவரா அமைச்சு கொடுத்துருக்காங்க கடவுள் வந்து
ஆமா அந்த மாதிரி சூழலலா இருக் குரதுனால த நா வந்துட்டு நமப சின்ன சின்ன சச்சரவுகள் எது வந்தாலுமே நமக்கு இவ்வளவு சப் போட் பண்றாங்கள அப்படின்ட்டு போயிருது ஏனா சண்டையே வராலானாலுமே அங்க ஒரு போலியான நடிப்
ஆ கண்டிப்பா தோழி கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சோ சொல்றது எல்லாமே நூத்துக்கு நூறு உண்மை தான் தொழி வந்து செரி அசைவ பிரியரா சைவ பிரியரா தோழி
நாங்க முழுவதுமான அசைவம்ப்பா சைவத்துக்கு ஆமா சைவ உணவுனா எப்படின்னா ரொம்ப வெறுத்து போய் நாங்க சாப்புடுற மாதிரியான னா ஒரு து விஸ் விஷயந்தான் வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த சாம்பார் வைக்கிறந்தாலுமே ஒருத்த முகத்த ஒருத்த பார்த்துட்டு தா இருக்கணு மத்த உணவுனா கூட நல்ல ஒரு விரும்பி சாப்ட்டு ருவோ அதா உங்கல்ட ஏற்கனவே சொன்னது போல ஒரு முட்டையாவது இருந்துட்டுன்னா ஒரு திருப்தியா ஆயிடுச்சுலியா
ஆ செ செ செரிங்க தோழி செரிங்க தோழி இந்த விரத நாட்க ல்லாம் என்ன பண்ணுவீங்க தோழி அதெல்லாம்
அப்படி நாங்க மா வெளிப்படையா சொல்லணுனா அந்த மாரி விஷயங்கள நாங்க கடைபுடிக்கிறது இல்ல இந்த ஒரு அமாவசை நாள் மட்டும் அதுவும் அது மட்டும் நாங்க சாப்பிட மாட்டோம் அதுமே எப்படின்னா நம்ம தனியா இருந்தாலு பொதுவா எல்லாரு சாப்புடுறது இல்ல அப்படிங்கறதுனால மத்தபடி நாங்க எங்கயாவது கோவிலுக் நோ அப்படின்னா மட்டு ஆ அசைவோ சாப்பிட மாட்டோ
சரிங்க தோழி சரிங்க தோழி இப்ப நாங்க பாத்தீங்கன்னா வந்து செவ்வா வெள்ளி சனி இந்த மூன்று நாளு வந்து அசைவம் கிடையாது தோழி என் கணவரும் பெருசா வந்து அசைவ பிரியர் கிடையாது நா என்ன செஞ்சு கொடுக்குறனோ அது மட்டுதா சாப்புடுவாங்க ஆனா அவங்களுக்கு வந்து மீன்னா ரொம்ப புடிக்கு அதனால வாரத்துல கண்டிப்பா ஒரு நாள் மீன் உண்டு தோழி ஏன் பையனு மீன் பிடிக்கு அதநால சாப்டுவா அப்புறம் அமாவாசை சஷ்டி சங்கரகரா சதுர்த்தி ப்ரதோஷோ இதெல்லா வரான
ஓ நீங்க ஆப்டி பாத்தா ஒரு எப்டி இருந்தாலு ஒரு மாதத்துல நுப்பது நாட்கள்ளா ஒரு பதினைந்து நாட்களாவது ஏதாவது ஒரு விரதநாட் கள் வந்துட்டுந்தான எனக்கு என்ன பிரச்சனனா நான் வந்துட்டு அந்த மா திரி நாட்கள ஞாபகம் வச்சுக்கிறது செரி நம்ப என்னைக்காது வெள்ள போகும் போது எங்க கணவரோட கட்டாயனு கெடையாது நானுமே ஏதாவுது அசைவம் வாங்கிட்றது அப்புறமா பாத்தா இன்னைக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கார்த்திகம்ப இல்ல ஒரு சதுர்த்தி அந்த மாதிரி வரு ந ம்ம வந்து அந்த நாட்கள நெனைவு வச்சுக்கணு அந்த மாதிரி இருக்றதுல அவ்வளவா
அ அப்படியா தோழி சரி எங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க ரெண்டு பேருமே வந் ந்து கடவுள் நம்பிக்கையும் உண்டு அதே நேரோ விரதமு எடுப்போ அதே நேரோ இந்த ஞாயிற்றுக்கிழமை அ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நில புதன்கெழம வந்தா கூட புதன்கெழமயும் எடுத்து செஞ்சிருவோ
எங்களுக்கும் மிக அதிகமான நம்பிக்கைகள்ல்லாம் உண் டு ஆனா எப்பொழுது கோவிலுக்கு எல்லா போவோம் ஆனா நம்ப உணவ தவிர்த்தத நம் ம்பள வருத்திக்கிட்டு அந்த மாரி விஷயத்துல அதே மாரி இந்த சாப்டாம இருக்கிறது அந்த மாரி விஷயங்கள்லா எங்களுக்கு நம்பிக் க கெடையாது அத மட்டு நாங்க பண்றது ஏன்னா ஒரு சில என்னோட தோழில்லா ஒருத்தவுங்க இருக்காங்க அவுங்க பாத்தீங்ன்னா காலைல இருந்து நைட் வரைக்குல்லா சாப்டாம இருந்து நைட்டு இந்த சூரியன் மறஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்
ஆமா ஆமா அது வந்து பிரதோஷ பிரதோஷத்துக்கு தோழி அந்த விரத வந்து மேற்கொள்வது வந்து
ஓ நீங்க கேள்விப்பட்டிருக்கா ஆனா நான் அந்தளவுக்கு வருத்திக்கிட்டு இது வரைக்கு எதுவும் பண்ணுனது இல்ல அவ்ள
என்னோட சகோதரி எல்லாம் வந்து அந்த மாரி இருப்பாங்க தோழி நா வந்து வந்து விரததம் விர தம்னா அந்த மாரி சாப்பிடாமலா என்னால இருக்க முடியாது சாப்ட்றுவேன் அசைவ சாப்பாடு இல்லாம ம்ம சைவ சாப்பாடா சாப்டுட்டு சாந்தரம் கோயிலுக்கு போய்ட்டு வந்துருவ தோழி
ஓ நல்ல விஷ ஷியம் தான் நம்ப பல விஷயங்கள பேசிட்டு இருந்தோம் மீண்டும் ஒரு முறை உங்கள தொடர்பு கொள்ற
நன்றி தோழி